இருக்குதா
ம் கேக்குது ஒனக்கு கேக்குதா
ஓகே ஓகே என்ன வண்ற
நா சும்மாதா நீயு
சும்மாதா கெளம்பீட்ருக்க எப்போ தல சீவி ஆமா
எங்க போர
எங்கயா நம்ம தான போரோ நால்ர மணிக்கு
ஆ ஆமா ஆமா நம்மதா போறோ நம்மதா போறோ
எங்க போறது சாப்பட்ற எடமா வருது எனக்கு ரீல்ஸ்ல
கோப்டவா தா வருவியா ஆனா நீ அமிச்சு உட்டில ஒண்ணு அது செம்ம ரேட்டா இருக்கு அங்க
எங்க
நீ ஒண்ணு பஸ்ட்டு அமிச்சீல
ஆமா
நோனஸ் ஃபைஸ்ல்லா சாப்டுற மாதிரி அது எங்க ஸ்கூல் பக்கத்துல தா இருக்கு பக்கொந்தா ஆமா செம்ம ரேட் அது
சேர் கொஞ்சம் போன எடத்துக்கே போகாம வேற எங்காச்சு போலா வேற எதோ எடத்துக்கு அந்த மாரி
எங்க நம்ம எல்லா எடத்துலயு சுத்திட்டே இருக்கோ இனி எங்கதா போறது
இந்த இங்க இல்லாம கொஞ்சோ அ அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணும்போது ஒரு எடத்துல இருக் கேனு சொல்லுவாங்கல்ல அந்த எடத்துல எதா ஒரு
அங்கெல்லா வந்துட்டு கேஃபே மாரிதா இருக்கு
கேஃபே மாரி வேனா நேத்து நம்ம போனோ பாத்தியா கொஞ்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போணு
ஆமா காசு வந்துட்டு இல்ல அதுனாலதா
ஓ
என்ட அந்த எரநூத்தி அறுவதுருவா இருக்குல்ல அதுதா இருக்கு
இல்ல வேற என்கிட்ட இருக்ற நா எடுத்துட்டு வர
ஆ ஒன்ட எவ்ளோ இருக்கு
என்ட எவ்ளோ இருக்குனு தெர்ல நா பாக்க
ம் சேர் பாரு பாரு
பாத்துட்டு எங்காச்சு போலா
ம் அவனுக்கு ஒரு நூறுவா குடுக்கணு அத அப்பறமா குடுத்துக்லா அது கூட விடு அக்கௌண்ட்ல காசு வந்ததுக்கு அப்பறமா அமுச்சு உட்ரலா
அன்னைக்கி நம் பா இதுக்கு கறி குடுக்க போனோம்ல அவுங்ளா
ஆமா ஆமா
ஓ
அன்னைக்கி இப்டிதா ஃபோன்குள்ள எரநூத்தம்பதுருவா வச்சிருந்த ஃப்ரெண்டு வீட்டுக் போனே போயிட்டு அப்டியே சேரின்னு ஃபோனுக்குள்ளதா வச்சிருந்தே செலவே பண்ணல ஆட்டோக்குனு அப்பறமா சேரி ஃப்ரெண்ட ஒருத்தி விட போனுன்னு அவ வீட்டுக் போணுன்னு மூணு பேரு ட்ரிபுல்ஸ் ல போனோ அவ வண்டி பெட் ரோல் இல்ல சொல்லிட்டு செரி பெட்ரோல் அடிக்கலா ஒரு மாரி விட்டு விட்டு விட்டு விட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்டியே போனோ பெட்ரோல் அடிக் லனு போலனா நானு எ கைல காசு இருக்கு நா அடிக்கிறே விடு விடு நா பாத்துக்கிறே அப்டியெல்லா சொல்லிட்டு அங்க போய் ஃபோன் பவுச் தொரக்குற இரநூத்தம்பது ரூபாய காணோ ஆ நீ காசு இல அப்டின்னா ஆ ஆத்தா என்னடி பண்றது லைன்லதா நின்னாச்சு எங்களுக்கு பின்னாடில்லா நெறைய பேர் நிக்கிறாங்க
ஆ
அப்ற அப்டியே சைட்ல ஒதுக்கிட்டு என்ன பண்றது என்ன பண் றது யோசிச்சுட்டு செரி இவன கூப்பல்லா அப்டி சொல் லி கூப்டு ஜீப்பே இருக்குல எனக்கு ஒரு நூறுவா மட்டு அமுச்சு விடு
ம்
அப்டின்னு சொல்லி அப்ப அவ அனுப்ச்சுட்டா
ஓ
ஆமா அந்த இரநூத்தம்பது ரூவா எங்க போச்சுனே தெர்ல காணோ
ஏ எங்கயாச்சு விழுந்துருச்சா
தெரில ஃபோன் பவுச் குள்ள தா வச்சே எங்க விழுந்துச்சு என்ன ஏது ஒண்ணுமே தெரியல
ம்ம்ம்
ஆமா இப்டி ஒரு தடவ இரநூத்தம்ப ரூவா தொலச்சே அதுக்கு முன்னாடி ஐநூ ரூவா தொலச்சே
ஆ ம்
இப்டியே எல்லா பண்ணிகிட்ருக்கே
பக்கத்துல யாரோ பேசுற மாரியே கேக்குது
பக்கத்துலியா எனக்குலா இப்டி கேக்குல
யாரோ வந்து டும் டும் அப்டின்
எனக்கு ஒரு மாரி ஸ் ஸ் ஸ் அப்டின்னு கேக்குது
ஆ யாரோ வந்து நீ பேசிட்டு இருக்கு போது பக்கத்துல யாரோ வந் டும் டும் அப்டின்ட்டு போற மாரி
டும் டும்மா டும் டும்மா ரெடி ஆய்டியா
தல மட்டு சீவிட்டு அ
சால் சுத்துறியா சும்மா போடுறியா
என்ன எப்டி சுத்துனா கொஞ்சோ நேரத்துல கழட்டிருவே
ஆமா ஆமா லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வர்ணு மறக்காம
ஆமா நா அந்த அத எடுத்து வச்சிற்லா நம்ம வெளிய போம்போது அத எடுத்தர்ல
அவ்ளோதா வாயில எடுத்து தேய்சுக்க வேண்டியது அப்றோ எல்லாரு நம்மளே சொல்லுவாங்க
நல்லா சொல்லுவாங்க எங்க போய் விழுந்தடிச்சுட்டு வந்தீங்க வாய்லே குத்துற மாரி இருக்கு
ஆமா
அது தனியா போட்டா டார்க்கு அவ சொல்றா கேட்டே எதுக்கு இவ்ளோ ரேட்டு குடுத்து வாங்கின அப்டினதுக்கு கடைக்கு போனானாமா போய்ட்டு லிப்ஸ்டிக் வேணு அப்டினதுக்கு யாருக் க்குன்னு கேட்டாங்களாமா அப்ப ப்ரெண்டுக்கு அப்டின்னாங்களாமா எப்டி இருப்பாங்கன்னப்போ ஆ எப்டி இருப்பாங்க கொஞ்சோ கலரா இருப்பாங்களா இல்ல டார்க்கா இருப்பாங்களானப்போ டார்க்கலா இருக் மாட்டாங்க அப்டின்னு சொன்னானாமா அப்போ மூணு கலர் எடுத்து கையில தேய்ச்சாங்களாமா அவுங்க கைல அதுல இதுதா கொஞ்சோ லைட்டா இருந்துச்சாமா
அல்லா
அப்போ இதுவேணா அப்றோ எத சொல்லணு ஆ நா சொன்னே அதுக்குன்னு எதுக்கு இவ்ளோ ரேட்டு குடுத்து வாங்குனனுதுக்கு தெரியில போடுறதா போடுற நல்லதாவே போடு அப்டின்னு சொன்னா
உ நல்லா ரெட்டு கலறி எடுத்து வாயில தேச் ச்சுட்டு அம்மாதா
நா சொன்னே போட்டு பாத்து வாங்கிருக்க வேண்டியதான அப்டின்னே நா போட் உங்க அத்தாக்கு வேண போட்டுக்குடு அப்டின்
அவுங்கள ஆன ஊன்னா அத்தாவ இழுத்துடுறது
ஆமா எதுக் எடுத்தாலு அத்தா அத்தா அத்தா அத்தான்ட்டு
ஆ அப்பன கூப்டே மாசோ மண்டையிலே முத்தம் குடுத்துட்டுவா அப்டிங்குறன்டா இவே நடு மண்டையில முத்தோ குடுத்துட்டுவாங்குறன பாசமே இல்லையா பண்ணு ஒங்க அத்தாதான உனக்கு போர் அடிக்கிதுல்ல அப்டின்
ம் அது எப்டி என்னதா இருக்கோ
எதாவுது சொன்னா உங்க அத்தா உங்க அத்தா
உம் உம் உம்
ரெடி ஆய்ட்டாருக்க நீயி
ஏ சவுண்டு கேட்டுட்ருக்கானா
விடியால இப்டியே ஒக்கான்ட்ருக்கே ஆ மா டப்பா டுபுக்கு ஏ டுப்புகேன்டு
இன்னக்கி டீ வாங்க காசு இருக்கான் பாத்துட்டு தொலாவிட்ருந்தனா சவுண்டு
ம்
ஒ தம்பி எங்க
அதா இன்னைக்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போனான்ல
ஓ ஸ்கூலா இன்னக்கி
ஆமாப்பா நம்ளுக்கு தா ஒண்ணு தெரிய மாட்டி
ஆ போய்ட்டு வன்ட்டானா
போய்ட்டு வன்ட்டா
ம்
வந்துட்டு அவே ஒரே பொலம்பிட்டேருக்கா நால்ற மணி வரைக்கு ஸ்கூலாமா காலைல போனதுமே டெஸ்ட்டாமா அப்டி இப்டின்னு
டெஸ்ட்டா
அவே நைன்த்து போறான்ல சீக்ரமா நைன்த்து முடுச்சுட்டு டென்த்து போர்ஷன் ஆரம்பிச்சிருவாங்கல்ல
ம் ம்
அதுக்கு அப்டியாமா இப்டியாமா சஃப்ஃபுள் வேற பண்ணிட்டாங்கனா ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லா வேற வேற க்ளாஸ்ஸாமா
ஆ
எல்லா சொல்லிட்ருந்தா
ம் ம்
இன்னிக்கி எங்க போறது அந்த சைடு போறதா
அந்த சைடு போலா இல்லன்னா வேற எங்கயாச்சு பாரு அதுக்கு கூட எதோ எடோ
பாக்குற ஃபர்தா போட்றியா ட்ரெஸ்ஸு போட்றியா
ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸெல்லா வேண்டா ஃபர்தாவே போட்லா
ஃபர்தாவே போட்றியா சேர் சேரி
சும்மாவே நம்மள யார்ல்லா திட்றாங்கன் தெரியாது ஓட்றது க்கு வாய்ல போட்டதுக்கு
ம்
இதே மார் தா ஒடம்பு அழகா வச்சுக்கோ இல்லயே சாபோ கீது விட்டாங்கன்னா
ஆ ம் சேர் சேரி
நேத்து ஒங்க அப்பா பாத்தாரா இல்லெல்ல எதோ சொன்னாரா
இல்லெல்ல அவர் வேற புது ஃபோன் வாங்கிட்டு ஆடிகிட்ருக்காரு
ஆ ஐயோ எங்கப்பாவு தா வாங்கிட்டு ஃபோன தொட விடமா ட்டிராரு அய்யயோ போட்றாத போட்றாத பழைய ஃபோனெல்லா ஆ ஜாலியா போடுவாரு தண்ணி தொட்டி இருக்குல்ல கீழ அதுக்குள்ள போட்ருவாரு
எங்கப்பா இப்டிதா பண்ணுவாரு பாக்கெட்ல வச்சுட்டு தண்ணி தொட்டிக்குள்ள குனுஞ்சு பாப்பாரு ஃபோன உள்ள வுழுந்துரு
ச்சு ஹிம் மெதந்துட்ருக்கு இப்ப வந்து லைட்டா ஒரு சொட்டு தண்ணி பட்டாலு அப்டி கத்தறது
என்ன ஃபோன் வாங்னாரு
அ பாத்தே நா காம்ச்சு குடுத்தேன்
அ
சூப்பர் நீ பாலத்துக்கு மேல போனீங்களா எந்த பாலோ அப்டினாரு இந்த இங்க இருக்குல அப்டி டைட்டா போனோ அப்டினே இப்ப நீ ஓட்னியா அப்ப ஆஹ் ஃபஸ்ட்டு அது முட்டு போயிட்டு யூட்டன் அடுசுட்டு வந்தோ அதுக்கப்பறோ அவகிட்ட குடுத்தா அவ கொஞ்ச நேரோ அவ ஓட்னா அப்டினே அப் ஓ ஓ அங்கபாரு அது முட்டு போயிருக்காங்க அப்டினு சொல்ட்டுருந்தாரு
ம் ஹெல்மெட் ஒண்ணு வாங்கனு அதுதா ப்ரெச்சனயாவே இருக்கு
ஆமா மா
எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு ஆனா அது செம்ம பெருசு ஓட்னுனு அத புடிச்சிட்டு உட்காரனு இங்க கழு த்துகிட்ட இல்லாட்னா அது எங்கேயோ போயோ போயோ
ம் யாருகிட்டயு இல்லல்ல அன்னைக்கி ஹெல்மெட் வாங்க போயிட்டு தான அங்க போய் பஸ்ஸுக்கு முத்தோ குடுத்துடாரு
அய்யோ உம்
னே இன்னைக்கிகீது வருவானா அவே
அவே அ அவே கண்ண பாத்தே நாலு பேசவே முடில அ அப்டி தீடீர்னு என்னன்னமோ சொல்லிட்டுருந்தா அப்பறோ எதோ பேசிட்டு இருந்தப்போ ஆ சொல்லு என்னமோ சொன்னா எதுக்கு வாய் இப்டிய யெல்லா லிப்ஸ்டிக் தேச்சு கெடக்கற அப்டி சொல்லி சொன்னானா ஓ ஹாய் இப்டியெல்லா பேசிட்டீருந்தனா வாய ஒடச்சுரு வுட்டுவே பாத்துகோ ப்பா ஏ உங்க அப்பங்காசே எங்கப்
ம்
காசுலதே ஆஹ் இந்த மாரி பேசுவை நீயு அப்டி சொல்லி கேட்டே ஓ அ ட்டே அய்யோ சேரி சேரி சேரி அப்டினா இந்த வாய ஒடச்சிவேலெல்லா பேசாது நீ நீயே இத்துனுண்டு இருக்க அப்டின்னானா அப்ப நீ மட்டு என்ன பானாமர அயிட்லயா இருக்க நீயே இத்துனுண்டு தா இருக்க அப்டின்ய அப்பறமா அங்க இருந்ன்ட்டு இப்ப என்ன நீ
த்தியா
இல்ல நானு அங்க பாக்கவே இல்ல அவனோடது ய்யியோ அவே நானா இந்தமாரி படப்படே இருக்கு எனக்கு அப்டி இப்டின்ருந்தா கோவோ வரு நா அவேன்ட ஆ சேரி ஆ சேரி அப்டினா உ கண்ண பத்தனது பேசவே முடியல எனக்கு அதா கொஞ்சோ இதா இருக்கு நா எனக்கு வந்துட்டு ஒரு மாரி இப்டி என்னனமோ சொல்லிட்டுருந்தா அப்றோ இன்னைக்கி எ நோட் போ நோட்டு பத் வச்சிருந்தானா அப்பறோ நா கேட்டே நேத்து எனக்கு ஒன்னு சொன்னீல அதனால என்னால சாப்டவே முடில தூங்கவே முடியல அப்டினா நானு யோசி க்கிறே அய்யோ நா என்னடா சொன்னே என்ன சொன்னே அப்டின்னே போ அவே எ நா நோட்டு வச்சே பாக்கலயா நீயி அப்டின்னா அப்போ நா போய் டு நோட் பாத்துட்டு ம் சேரி அப்டின்னே நா எதுமே சொல்லாது அது இந்த அப்டியே அவாய்ட் பண்ணிட்டே அந்த டாபிக்கே அப்டி இன்னைக் இன்னைக்கு வரியா பேசலாமா அப்டின்னா எதுக்கு அப்டின்னே இல்ல நீ தா சொன்னீல அது இன்னை நா வந்து உ கண்ண பாத்து பேசுறே அப்டின்னா கயு நா வன்ட்டு நா இன்னைக்குல்லா வெளி போ மாட்டே அப்டின்னு செரி போற மாரி இருந்தா கூப்புடு அப்டின்னா செரி அப்புடின்
ம் ஏ ஒரே ஒரு நிம்ஷோ இரு சார்ஜ் மட்டு போட்டுடேன்னா